ஹலோ கேக்குதுங்களா மேம்
ஆ நா நா பேசுறது கேக்குதா உங்களுக்கு
கேக்குதுங்க கேக்குது
ஆ ஓகே ஆ நீங்க முன்னாடியே கூப்ட்ருந்தீங்கன்னு நெனைச்ச பாத்த பட் ஆனா வந்து நா ஷெட்டில் வெளையாட போயிருந்த அததா இப்பதா வந்த சாரி உங்களுக்கு லேட்டா கூப்ட்டதுக்கு உங்களுக்கு விளையாட் ட்லல்லா நல்ல ஆர்வோ இருக்கா நீங்க உங்க பசங்கள நீங்க வெள்ல வெளையாடுவீங்களா
ரொம்ப புடிக்கும் ஆ ஷட்டில் நானுமே ஷட்டில் வெளையாடுவே நானு மொதல்ல எனக்கு கத்துக் குடுத்ததே வந்துட்டு இங்க எங்க ஸ்கூல் டீச்சருன்னா சொல்லலா அதுலேருந்து எனக்கு ரொம்ப புடிச்ச ஒரு விஷயோ அப்டின்னா க்க ஷட்டில் தா அதுக்கப்பறமா அது வந்துட்டு எங்க வீட்லியுமே நா வந்து அத பழக்கப்படுத்தி அதுக்கப்பறோ என்னோட பள்ளிப் பருவத்துல நா போயிட்டு டோர்னமெண்டெல்லா வெளையாடி அதுல ஜெயிச்ச காலமெல்லா உண்டு உங்களுக்கு அதோட அனுபவ எப்டி
ஆ இ உன்ன மாரி உங்கள மாரியே எங்களுக்கு எனக்கு அத நா அனுபவங்கள்லா இருக்கு நானும் ஏ பள்ளி பருவத்த தா நா வந்து ஸ்டார்ட் பண்ணே ஷெட்டில் வெளையாட நெறைய ஜோனல் மேச்சஸ் டிஸ் ட்ரிக்ட் மேட்சஸ்லா போயிருக்கோ நெறைய வின் பண்ணிரு க்கோ அந்த வின் பண்ற தருணல்லா ரொம்ப அழகா இருக்கும் யோ நம்ப ஒரு மேட்ச் ஜெயிச்சிட் ட்டோ நம்பளால நம்ம டீம் ஜெயிச்சுடுச்சு அப்டிங்கும் போது அந்த ஒரு ஆ இதெல்லா ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கும் ஆனா இப்பல்லா வந்து நம்பளால வெளியில போய் வெளாட முடியில இந்த வெள்ல அந்த பசங்களோட ரோட்ல வெளையாடுறது இல்லன்னா இப்ப நா இத மாரி டோர்ன் ஆ பணம் கட்டி இதுக்காக தனியா போய் நா வெளையாடிட்டு வர்ற நமக்கு ஒரு எக்சசைஸ் மாரி இருக்கட்டும் அப்டின்னு சொல்லிட்டு நீங்க அத மாரி ஏதாச்சு பண்றீங்களா இப்போ
ஆ என் என்னாலயு வெளியில போய் வெளையாட முடியிறது கெடையாது ஆனா எப்பயாவது ஒரு சில நேரங்கள் என்னோட ஆ காலேஜ்து அதாது கல்லூரி மா தோழிகளோடல்லா வெளையாடிருக்கோ அண்டு அதுவுமே செரி ஆ இப்போ இப்ப இருக்கிற அந்த பிஸி ஷெடியூல்ல வந்துட்டு நம்ம வந்து வெளியில போய் வெளாட முடியாதுங்கிறதுனால அந்த எங்கேயாது டோர்னமெண்ட் போடுவாங்கன்னாக்கா அங்க போயிட்டு பாக்கறது எப்டி வெளையாட்றாங்க என்ன பண்றாங்க நம்மளால வெளையாட முடியிலனாலு அத போய் பாக் கிறதுக்கு அதுல ஒரு ஆர்வம் உண்டு எந்த மேட்ச்சா இருந்தாலு மிஸ் பண்ண மாட்டோ அது போய் பாக்கறதுக்கு ரொம்ப புடிக்கும் அண்ட் அதே மாதிரி நீங்க ஏதாது பா பாப்பீங்களா போ போவீங்களா
அ நா நெறைய டிவிலஸ்ல வந்து எந்த வெளயாட்டு போட்டாலு பாப்பே எனக்கு கிரிக்கெட்னா ரொம்ப இன்ட்ரெஸ் நா எந்த இந்தியா வெளாடுற மேட்ச் ஒண்ணு விடாம எப்ப நடந்தாலு ஈவன் லேட் நைட் நம்மோ இந்தியால வெளாண்டா பகல்ல பாக்கலா அதே வெளிலலா போய் வெளயாடுறாங்க அப்டினா லேட் நைட் டாகு ஏ அத கூட உட்காந்து நாங்க வீட்ல எல்லாரும் பாப்போ அதே ஹாலிடே டைமா இருந்தா ஸ்கூல் டைமா இருந்தா பாக்க முடியாது பட்டூஸ் ஹாலிடேஸ் ஆ தா நானு எ பசங்க எ கணவர் எல்லாரு உட்காந்து சேந்து இந்த மேட்சை பாக்க போது ரொம்ப நல்லாருக்கு அந்த அனுபவங்கல்லா நேர்ல போய் ஸ்டேடியம்ல பாத்ததில்ல இந்த மாறி டிவில பாக்குறது அ உங்களுக்கு இந்த ஸ்டேடியம்ல போய் பாத்த அனுபவங்கல்லா இருக்கா கிரிக்கெட் பேச்சஸ்
யா அது போணுனே எனக்கு எங்க வீட்டுக்காருக்கு ரொம்ப ஆர்வம்னா மேம் ஆ ஆனா அ போறதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலை அமைஞ்சது இல்ல இது வரைக்கு பட் ரொம்ப இஷ்டம் அது போய் பாக்கணு அப்டினீட்டு அந்த க்ரவுல்ல அந்த அவுங்க வெளயாடு போது அந்த சிக்சர் எல்லா அடிக்கு போது அத பாத்து ஒரு உற்சாகப்படுத்தணு அப்டிங்கிறதெல்லா ரொம்ப ஆர்வம் உண்டு ஆனா அதுக்கான சுச்சுவேஷன் அமைஞ்சது இல்ல
அது கூடிய சீக்கிர அமைய நா உங்ளுக்கு இது பண்றே அது அ அது எல்லா வச் கிரிக்கெட் மட்டு இல்லாம அந்த லோக்கல் நம் நம்மல்லா வெளாடுவோ தெரியுமா அந்த கொக்கோ வீட்ல வெளையாட் றது அ பசங்களோட அத மாரில்லா வந்து இப்ப பசங்க வெளையாடுறாங்களா ஓ அதெல்லா ரொம்ப ரேரு இப்ப பசங்க வீட்லனு வந்து வெளையாண்டா வந்து வீடியோ பாக்குறாங்க இல்ல கேம்ஸ் வந்து செல்போன்ல வெளாடுறாங்க ஆனா நம்மளா என்ன பண்ணுவோ ஒரு ஸ்கூல் முடிச்சுட்டு வந்தோனா பசங்களோட ரன் ஓடிபுடிச்சு வெளையாடுறது கண்ணாபூச்சி வெளையாடுறது ஒரு இடத்துல ஒளிஞ்சுகிட்டு கண்டுபிடிக்கிற மாரி அதெல்லா நல்லா இருக்கு ஆனா இப்ப இருக்கிற பசங்க அத யாருமே செய்யறதே இல்ல எனக்கு ரொம்ப அது வருத்தமா இருக்கு
ம் ஹூம் இப்ப இருக்க பசங்களுக்கு ஏ அ இது ம் அதாவது அடுத்து அடுத்து நம்ம டாஸ்க் வச்சிருக்கோங்கி றதுனாலயே அத முடிக்கிறது தா அவுங்களுக்கு சரியா இருக்குது இது அ சரியா இருக்குது இந்த மாரி வெளையாடுறதுக்கு அவுங்களுக்கு நம்ம டைம் வுடுறது இல்ல பட் இருந்தாலுமே ஒரு சில பிள்ளைங்க எல்லாம் வந்துட்டு ஸ்கூல்ல எல்லா வெளையாடுறது எல்லா பாக்கும்போது நம்ம பிள்ளைகள அழச்சிட்டு வரும் போது ஸ்கூல்ல வெளையாடுறத பாக்குபோது நம்மளுக்குமே ஒரு ஆசையா இருக்கு தெரியணு இப்ப நம்ம வெளையாண்ட பருவமெல்லா வந்து திருப்பி ரீகால் பண்ற மா தெரிய ஒரு நல்ல விஷயமா இருக்கு
அதுக்கு ஒண்ணு இப்ப பசங்க வெளையாடுற டைம்ல ஸ்கூல் டைமிங்சு ஒரு காரணமா இருக்கலா கால்ல ஒம்போது மணிக்கி போன அட் ஃபோரோ ஓ கிளாக் கா டயர்ட் ஆகி எல்லாமே எக்ஸாஸ்ட் ஆகி தா அவுங்க வீட்டுக்கே வராங்க அதுக்கப்பறோ வெளில போய் வெளயாடணுனா அவுங்களுக்கு ரொம்ப கஷ்டமாருக்கு ஏற்கனவே டயர்ட் ஆயிட்டே இதுல இன்னு வேற நா வெள்ல போய் வெளாடி இன்னு டயர்டா ஆகணுமா அதுக்கப்றோ எ ஹோம்ஒர்க்லா நீ எனக்கு செஞ்சு தருவீங்களா அப்டின் கேட்குறாங்க பசங்க
அதேதா அதேதா அவுக அவுங்களுக்குமே நம்ம வந்து நெறைய ஷெடியூல்ஸ் எல்லா அடுத்து அடுத்து நம்ம டாஸ்க் அசைன் பண்ணிருக்கதுனால அவுங்களுக்குமே வந்துட்டு அது கஷ்டமா இருக்குது
நாலா எ பசங்களுக்கு தனியா எந்த கோச் கோச்சிங்லா போடவே இல்ல போடவே இல்ல ஏனா அவுங்கள இது இதுவே கஷ்டமாருக்கு இன்னு கஷ்டப்படுத்த கூடாது அப்டின் நெனச்சிட்டு ஆ கொஞ்சோ வெளில போய் வெளாடுங்களே மாடில பசங்களோட வெளாடுங்கனா அதுக்கு கூட பசங்க விரும்புறதே இல்ல இப்பல்லா
இல்ல இப்பெல்லா நம்ம வந்து ந்த பசங்க போய் அதாது வீட்ல ஒக்காந்து பதிலா இந்த மாதிரி ஃபிசிக்கல் ஆக்ட்டிவிட்டி எதாது இருக்கணு அப்டிங்கறதுக்கு அதுங்கல போடணு அப்டிங்கறதுக்காகவே
உங்க வாய்ஸ் எனக்கு பிரேக் ஆயி பிரேக் ஆயி கேக்குது ஹலோ
சொல்லுங்க
அ லைன்ல இருக்கிங்ளா உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது
ஏ இப்ப கேக்
ஆ கேக்குது சொல்லுங்க எதோ சொல்லிட்ருந்தீங்க இல்லையா பசங்கள ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் போட்றோ
லக்ட்டிவிட்டி ஆ ஆமா அந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இது இருக்குறது எல்லாமே அவுங்குளுக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி செய்யறதுக்காக ஒரு சிலதுக்காக நம்ம வந்து வெளில அவுங்கள கோச்சிங்க்கு போட்றோ இந்த ஒரு சில கேம்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ்லலா வந்துட்டு ஆனா அவுங்ளோட ஃபன் ஆக்டிவிட்டி எல்லாமே வந்துட்டு இந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி போட்றதுனால அவுங்களுக்கு அது கொறைஞ்சு போயிடுது
நீங்க சொல்றத ஹன்ட்ரட் பர்சன்ட் நானு அக்சப்ட் பண்ணிக்றே எனக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நா பண்றே அத நா வீட்லியே பண்றே என்ன கொண்டு போய் ஒரு சென்ட் டர்ல போடாதீங்க ஏனா அவங்க சொல்றத நா ஹண்ட்ரட் பர்சன்ட் எனக்கு ஃபாலோ பண்ண வேண்டியது தே இன்ட்ரெஸ்டா என்னால பண்ண முடில அப்டின் பசங்க ஃபீ ஏன் பசங்கலா ஃபீல் பண்றாங்க எனக்கு கிரிக்கெட் புடிக்கு அத நா வீட்ல வெளயாட்றே ஏ ஃப்ரெண்ட்சோட வெளயாட்றே ஊர்ல போனா வெ வெளயாட்றே என்ன கொண்டு போய் ஒரு கோச்சிங் சென்டர்ல போடாதீங்க அது எனக்கு புடிக்ல ஒருத்தங்க என்ன கண்ட்ரோல் பண்றது எனக்கு புடிக்கல அப்டினு சொல்றாங்க ஆனா நா என்ன அது நீ போனா நறைய கத்துக்கலாமேனு சொல்றே
துக்கலா அதேதா
ஆனா அத கண்ட்ரோல் பண்றது பசங்க இப்ப விரும்ப மாட்டேங்குறாங்க ஒருத்தர் இத என்னைய செய்யு இத செய்யுனு சொல்றதே விரும்ப மாட்டேங்குறாங்க இப்பலா பசங்க
கண்டிப்பா மேம் கண்டிப்பா பட் ஆனா நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி போட்றது அவுங்களுக்கு பிற்காலத்துல அது இன்னு நல்ல யூஸ் இருக்குங்குறது போகத்தா புரிஞ்சிக்கிறாங்க போக போகதா அவுங்ளோட ஒடம்புல ஃபிட்னஸையு கொண்டுட்டு வராங்க கொண்டுட்டு வராங்க அந்த மாரி பண்றதுனால தா
அ அவுங்குளுக்கு இப்ப பசங்களுக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ அந்த ஸ்கூல்ல குடுக்கற அந்த ஒன்னவர் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் மட் மட்டுந்தா நா நெனை ஒரு ஸ்கேட்டிங்கோ அந்த இது டெய்லி ஒன்னு பண்றாங்க இல்லையா அது மட்டுந்தா அவுங்க ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு ஸ்கூல விட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா அந்த சோஃப் ஃபா இல்ல ஒரு சேரு அத தகுந்து நகர்றதே இல்ல கைல ஒரு ஃபோனு இது மட்டுந்தா அவுங்ளோட ஆ க்டிவிட்டியாவே இருக்கு அது இல்லன்னா கைல புக் இருக்கு புக்க பாத்து படிச்சிட்ருக்காங்க என்ன ஹோம் ஒர்கோ அத பண்றாங்க சாப்புர்றாங்க தூங்கறாங்க எகைன் காலைல எழுந்திரிச்சு ஸ்கூலுக் கெளம்பி போயட்றாங்க இதேதா ஆனா நம்மல்லா வந்து ஸ்கூலுக்கு போனோ அ பசங்களோட வெளயாண்டோ ஒரு ந ஃபோர் ஓ கிளாக் நம்ப ஸ்கூல உட்டு வரனா அட்லீஸ்ட் ஒரு ஒன் ஆர் ஒன் ஒன் அவர் ஆஃப் னவர் ஒன் அவர் நம்ம வெளையாடிட்டு தா இருந்தோ ஆனா அந்த காலத்துல வந்து நம் பக்கத் பக்கத்துல வீடு இருக்கு வீட்ல இருந்து பசங்கெல்லா வந்து வெளையாடுவாங்க ஆனா இங்க அப்டி இல்லல்ல எல்லா அப்பார்ட்மெண்ட் வந்துச்சுபோது பக்கத்து அப்பார்ட்மெண்ட்ல யாரு இருக்காகன்னே தெர்ல எந்த பசங்க இருக்காங்கனு தெர்ல அந்த பசங்களுக்குள்ள ஒரு கனெக்ஷனுமே இல்ல
கண்டிப்பா மேம் கரெக்ட் பசங்க எல்லாமே வீட்ட விட்டு வெளில போறதுக்கே ரொம்ப சோம்பேரிதனம் பட்றாங்க இப்பல்லா அந்த ஃபோன வேற வச்சுக்கிட்டு இன்னுமுமே ஆ அதுல வந்து நா விஷயத்த கத்துக்கற வெளையாடி கத்துக்கற நா இந்த இதுல இருக்கே நா அந்த டாஸ்க்ல இருக்கே அப்டின்னு அதுல சொல்றாங்களே தானே ஒழிய வெளில எந்திரிச்சு போறதுனா அவுங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குது நம்மெல்லா முன்னாடியெல்லா வந்துட்டு நம்ம வெளில போய் வெளையாடி ஓடியாடி வெளாண்டி அப்டிதா வந்துட்டு நம்ம ஃபிட்டா இருந்தோ பட் இப்ப இந்த காலத்து பசங்களுக்கெல்லா ஃபிட்டுனா என்னன்னு கேக்கற அளவுக்கு மாறிட்டாங்க அந்த ஃபோன் இருந்துட்டா போதுங்கற மாதிரி இருக் இருக்கறாங்க இப்ப இருக்க பசங்க எல்லா
ஆ அது இல்லப்பா அ இப் இப்போ இருக்கிற பசங்க ஊருக்குல்லா போனா நேட்டிவ் பிளேசுக்கெலா போனா அங்க நெறையா பசங்க இருப்பாங்க அவுங்க கூட ஓடி ஆடி வெளாட ரெடியாதா இருக்காங்க ஆன இங்க வந்தா மட்டு தா அவுங்க இடத்துக்கு வந்தா மட்டு தா அந்த ஃபோன் ஓரி டடா மாறிட்றாங்கனு நா நெனைக்கற
நம்ம நம்ம வீடுனாக்க நம்ம எப்டி வேணாலு இருந்துக்கலா அப்டிங்கற ஒரு மெ மொன்டாலிட்டிபா கொழந்தைங்களுக்குள்ள நெறையாவே வந்துருச்சு இப்போ முன்னாடியெல்லா அம்மாப்பா திட்டுவாங்க அம்மா அப்பா எல்லா பண்ணுவா எல்லா பாத்துது சொல்லுவாங்க அப்டிங்கிற மாதிரி பயந்தோ நாம ஆனா இந்த காலத்து பிள்ளைங்களுக்கல்லா வந்துட்டு பயோங்றது ஒரு விஷயமாவே இல்ல அவுங்க வந்துட்டு அம்மா அப்பாவோட செல்ல பிள்ளைங்களா இருக்கறதுனால அவுங்களுக்கு வந்துட்டு அது ஒரு அட்வான்டேஜா போயிடுச்சு அப்ப ஒன்னு சொல்ல மாட்டாங்க நம்ம எது செஞ்சாலு நமக் தா செய்றாங்க அப்டிங்கற மாதிரி ஒரு அட்வான்டேஜா போயிச்சு அவுங்களுக்கு
ஆமா இந்த இந்த இப்பல்லா வந்து வீட்ல ஒரு ஒரு பசங்க ரெண்டு பசங்க இருக்காங்க நம்ம அந்த ஒரு பசங்க ரெண்டு பசங்க மனசு கோணாம நம்ம செய்யணுனு ஆசப்பட்றோ சரி அவுங்களுக்கு பிடிக்கலையா சரி வி்ட்று ஏதோ ஒரு சைட்லேந்து அவுங்களுக்கு ஒரு சப்போர்ட் கெடைக்குது அம்மா இத ஃபோர்ஸ் பண்ணா அப்பா விட்ருன்னு சொல்வாங்க அப்பா ஃபோர்ஸ் பண்ணா நீங்க ஏ அந்த பசங்கல இத மாரி பண்றிங்க விட்டுருங்க அவுங்க இஷ்டத்துக்கு நடந்து அம்மா சொல்வாங்க இதுமே ரெண்டு பேரு மாத்தி மாத்தி சொல்றதுனால பசங்க எதோ ஒருத்துல அட்வான்டேஜ் எடுத்துக்குதுதா அத நா ஒத்துக்கற ஓ எனக்கு எதோ வெளில ஒரு அழைப்பு வருது நா என்னனு பாத்துட்டு வர